ணக்கம் தோழிங்கிளா
ஆ ரொம்பவே நல்லாருக் க நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக் க்கந் தோழி நல்லாருக்கந் தோழி தோழி இப்ப பாத்தீங்னாத் தோழி இந்த அந்தம் டெசர்ட் டு அதெல்லான் சொல்றாங்கல்ல தோழி அதப் பத்தி எதாவ் தெரியுமா தோழி பண்ணத் தெரியுமாத் தோழி நானு ட்ரைப் பண்ணே இந்த அரேபியன் ஃபுட்டிங்னு எதோ ஒன்னு சொன்னாங்க தோழி இந்த பிரெட்டுல பண்றது அது ஃபஸ்ட்டு வாட்டிப் பண்ண ஒழுங்கா வர்ல ரெண்டாது வாட்டிப் பண்ணப்ப எல்லாரும் புடிச்சிருக்கு அப்டின் சொன்னார்கள் தோழி அந்த மேரி நெறையப் பண்ணணுனு எனக்கு ஆச பட் வந்து வுன்னு அந் ட்டளவுக்கு தெரில யூடியூப்லதாம் பாத்து பாத்து பண்ணிட்ருக்கோ என்னாலும் ஒங்களுக்கு எதாவது தெரியுமாத்
நா வந்துட்டு எங்க வீட் ட்ல அந்த மாதிரி உணவுகள்லா நா செஞ்சதில்லை ஆனா நம்ளோட பாரம்பரிய உணவுகள் அந்த மாதிரி விஷ் சியங்களுக்குதா முக்கியத்துவோ குடுப்ப ஆனா வழக் க்கமான வீட்ல சாப்பிட்ற சாப்பாடுகள் இல்லாம அதுலியே என்னெல்லா வித்யாசமா பண்ண முடியுமோ அந்த மாதிரி வித்யாசமா பண்றது எனா எங்க வீட்ல இருக்கவுங்களுக்கு சரி எனக் கு சரி நம்பளோட உணவ தாண்டி வேற எதவு சாப்டம்மோது அவ்ளோவா ஒரு ஈர்ப்பு கெடையாது எங்க வீட்ல ஒரு நூடுல்ஸ்னாலுமே அவுங்க வந்துட்டு அவ்ளோவா விரும்பி சாப்ட மாட்டாங்க
ம் ம்
ஊக்கிவில அதனால நம்ப வீட்டு உணவுகள் இயற்கை உணவுகள்ல வித்தியாசந்தங்கள புகுத்தி நா எப்பொழுதும் பண்றது இப்போ யூஸுவலா ஒரு சிக்கன் வறுவல் பண்றாங்கனாக் கூட அதுல ஒரு வித்யாசமானது ஒரு மட்டன்னாக் கூட அதுல ஒரு கோலா உருண்ட செய்றது
ஆ
அப்டி அந்த மாதிரிதா நாங்க வந்து பழக்கோ அந்த மாரியா அந் ம் வ மற் ற்ற உணவுகள நா முயற்சி செஞ்சது கெடையாது
அ அ இப்போ நீங்க அந்த யூடியூப் அந்த இது இதெல்லா சொன்னீங்ள தோழி
ஆமா
ஆ அது அது எப்டி தோழி அது எப்டி என்னென்ன பண்ணி இது பண்ணுவீங்க தோழி நீங்க அந்த ஆறி ஒர் க்கு அத பத்திலா பேசிட்டு இருந்தோ நீங்க வந்து இந்த மாரிலா பண்ணா யேன் பண்லா அப்டின்ல்லா சொல்லிட்டு இருந்தீங்களே தோழி
நிச்சயமா நீங்க வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல போ அ வந்துட்டு நீங்க ஏதாவ்து உணவு வீடியோ போட்றீங்கன்னா அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க ஏன்னா இப்ப வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வ ஒரு வியூஸ் காகவு வருமானத்துக்காகவு என்னன்னவோ சொல்றாங்க அது எல்லாத்தியுமே நம்ம வந்து நம்பவு கூடாது அதே மாதிரி தவறுகள நம்மளு செய்ய கூடாது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உணவுகள செய்ங்க நீங்க உங்களோட முகம் ஒரு க தெரியணுனு விருப்பப்பட்டா நீங்க யொ முன்னாடி கேமரா வெச்சு ஷுட் பண்ணுங்க அப்டி இல்ல நா சமைக்கிறது மட்டு தெரிஞ்சா போதுனா ஒரு மார்பளவுல வ ச்சு கட்டிக்கிற மாரி ஒரு கிளிப் போர்டோட ஒரு கேமர ஓட கேமரா ஃபிட் பண்றதுக்கான மொபைல்லா இருக்கு அந்த மாதிரி மொபைல்ல அதுல ஃபிட் பண்ணிட்டு கூட நீங்க ஒரு சமையல் வீடியோஸ்ல்லா எடுக்கலா நீங்க அந்த மாதிரி பண்ணைங்கள ஒரு நீட்டா இருக்கணுங்குறதுக்காக இப்ப சமையல் வீடியோ எடுக் குறீங்கன்னா அந்த பாத்திரங்கள்லா இருக்குல்ல கொஞ்சொ யுனிக்கா தேடி தேடி வாங்குங்க யூஷுவலா இல்லாம இப்போ நம்ம உதாரணமா ஒரு கடுகு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள்ல்லா வைப்போம்ல அது ஒண்ணு ஒண்ணுக்கு வைக்கிற ஒரு பவுல்லா கூட கொஞ்சொ யூனிக்கா இது வரைக்கு யாரு வெச்சிலாத மாரி வித்தியாசமா அதுக்காக நா ம்ப ரொம்ப செலவு பண்ணணு அவசிய கெடையாது இப்ப நம்ப கடைகள் குலா போனீங்கன்னா ஒரு பத்து ரூவா பொருள் இருவது ரூவா பொருள் எல்லா விக்குதுல்ல அதுலயே பாத்தீங்கன்னா கூட நமக்கு கெடைக்கு ஏன்னா நம்ப ஒரு விஷயொ பண்றோம்னா அதுல வந்துட்டு நம்ப அதிகமா செலவு செய்யக்கூடாது வருமானதா எடுக்கணு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் வீடியோக்கள போடுங்க அதுக்கு உங்களுக் கு வியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறோ நீங்க அடுத்த அடுத்தது போடுங்க அதே மாதிரி எதிர்மறையான கருத்துக் கள் வந்ததுன்னா அத நனச்சு நீங்க துவண்டு போயிடக் கூடாது எங்க போனாலு விமர்சனங்கள் இருக்கதா ச்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா வீட்லயுமே விமர்சனம் இருக்கதானே தோழி செய்றது
ஆ எதிர் மறையான விமர்சனங்கள பாத்தோனா மனம் துவண்டு போய என்ன பேசிட்டாங்க அப்டின்னு நம்ம உக்காரக் கூடாது சரிங்கலா உங்கள வந்து பாராட்டுறதுக்குன்னு பத்துல ஒருத்தராது பாராட்டுவாங்கல்ல அத நென சி நீங்க பட்டுகு செய்யறத பாருங்க
கண்டிப்பாக தோழி கண்டிப்பாக
நா என்னன்னா வந்துட்டு இந்த ஒரு க பாடம் சம்பந்தமான வீடியோஸ்லா நா போட்ருக்கே இப் இப்போ வந்து எனக்கு மேக்ஸ் நல்லா வருங்கறதுனால நா ஒரு மேக்ஸ் டீச்சரு
ம்
அதுனால இப்ப ஒரு ஒவ்வொரு புக்லயு வந்துட்டு ஒரு கடினமான கணக் குகல்லா இருக்கும்ல ஒவ்வொரு வகுப்பு வாரியா
ஆமா
அதுக்கான கணக்குக்கான தீர்வுகள்லா நா நோட் ல எழுதுற மாதிரியான வீடியோஸ்ல்லா போட்ருக்க அது ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு எனக்கு கெடைச்சிருந்தது
ஓ பரவால்ல தோழி பரவால்ல ஆ
நிச்சயமா அந்த மாதிரி உங்களுக்கு எது வருதோ பண்ணுங்க இப்ப சமையல்ல நீங்க எந்த மாதிரியான உணவுகள்லாம் வீட்ல செய்யறதுல ஏதாவது வித்தியாச சமா பண்றதுனா என்ன பண்ணுவீங்க
வித்தியாசமானா ஏதாவது நம் பண்ணி பாக்கணும்னு நனச்சா இந்த எப்டி இந்த இந்த ஸ்வீட் ஐட்டோம் அது ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா பண்ணி பாப்பன் தோழி கண்டிப்பா அந்த மாரி தான் சின்ன சின்னதாதா பண்ணி பாக்குறது உண்டு
நிச்சயமா ஸ்வீட் ஐட்டத்துல எது ஒரு ஸ்பெசிபிக்கா நா கூட கேரட் அல்வா இந்த மாதிரி பீட் ரூட் அல்வா இதெல்லா கொஞ்சோ ட்ரை பண்ணி பாக்குறது நீங்க செஞ்சிருக்கீங்களா அதெல்லாம்
அது பண்ணதுல இந்த சேமியா கேசரி ரவ கேசரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க இந்த சேமியா கேசரி நா பண்றது உண்டு அது பண்ணுவன் அது கொஞ்சோ நல்லா இருக்கும் எல்லாரு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தோழி அப்புறம் இந்த கோதும மாவில்ல வந்து சப்பாத்தி மாரி போட்டுட்டு அத வந்து சின்ன சின்னதா நம்ப நம்பளுக்கு தகுந்த மாரி வட்டமோ இல்ல இதுவோ ரவுண்டோ கட் பண்ணி எண்ணெய்ல போட்டு எடு த்து அத வந்து ஜீரா பாவுக்காச்சி ஆ இங்க வந்து தொக்கோடான்னு சொல்லுவாங்க தோழி அது வந்து மைதா மாவுலயும் பண்ணுவாங்க நா வந்து கோதும மாவு அவள பண்றதுண்டு தோழி செரி பையனுக்கு கோதுமாவே இருக்கட்டும் மைதா மாவு வேணான்னு சொல்லிட்டு கோதும மாவுல பண்றது உண்டு தோழி அது விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க தோழி அது ஒரு ஒரு டப்பால கொட்டி வச்சுட்டு அது ஒரு வாரத்து கூட இருக்கும் மொறு மொறுன்னு சவுத்து போயிடாது உங்ளுக்கு அதனால அந்த இது பண்றது உண்டு தோழி அப்புறோம் இந்த வாழைக்காய் சிப்ஸ் சொல்லுவாங்கள தோழி அது வந்து பாத்தீங்ன்னா வாழைக்காவ சீவிட்டு ம் அதுல வந்து தண்ணி ஊத்தி உப்பு கல்லாம் போட்டா அதுல எறங்கும் கொஞ்சோம் உப்பு கல்லு போட்டாரு உப்பு ப்பு போட்டாலே சால்ட்டு அந்த இது போட்டாலே கொஞ்சோம் எறங்கும் வாழைக்கால கொஞ்சோம் நேரம் வெந்நீர்ல இது பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அ சீவுற கட்ட இருக்குல தோழி அத எடுத்து ட எண்ணெய்ய எண்ணெய செட்டியில எண்ணெய்ய ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ஞசதுக்கு அப் புறம் ட அதுல நேராவே சீவி சீவி விடுறது தோழி சீவி எடுத்து போடுறது இல்ல சொல்லி அதுலயேநேராவே சிவி சிவி வுடுறது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் க்கும் தோழி அத எடுத்து வெச்சு நீங்க தனித் தூள் இல்ல நான் வந்து போடுறது வந்து மெளகு சீரகோம் தூள் மெளகு மெளகு போடுவன் தோழி மெளக அது மேல தூவி விட்டு நல்லா குளிக்கி வெச்சிருவேன் தோழி அது ரொம்ப புடிக்கும் தோழி எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லாவும் இருக்கோம் தோழி
செய்ற அசைவம் தான் வந்துட்டு எல்லாரும் சின்ன சின்ன உணவு வகைகள் நீங்க செய்ற மாரி நானும் செய்வன் ஆனா அசைவத்துல வந்துட்டு ஒவ்வொன்னும் ஒரு இப்ப நீங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வரிங்கனா அந்த சிக்கன்ல நாலு விதமான உணவு நாலுக்கும் வேற வேற சுவை வர மாதிரி செஞ்சுடுவன் அது எங்க வீட்ல உள்ளவங்க ரொம்போமே விரும்பி சாப்புடுவாங்க இப்ப சிக்கன் எடுத் க்ரீங்கன்னா அது நம்ப வந்துட்டு ஒரே இதா சாப்புடக்க கூடாது தோழி இப்ப அர சிக்கன் வந்துட்டு மூன்று பங்கா பிரிச்சுடுவேன் ஒரு அரை கிலோ வந்துட்டு பிரியாணிக்குன்னு போட்டுவன் மீதம் அரை கிலோ இருக்கோம்ல அதுல வந்துட்டு ஒரு பாதி கால் அளவு எடுத்துட்டு அது வந்து சிக்கன் சிக்ஸ்டி போடுறது அப்டிங்கற மாதிரி மிதத்த வந்து இந்த தந்தூரிக்காக நா எடுத்து ஊற வெச்சிடுவேன் தந்தூரி நம்ப போடணோன் முடிவு பண்றோம்னா காலையிலே சிக்கன் எடுத்துக்க சொல்லிட்டு அதுக்கு போட வேண்டியது என்ன நீங்க வழக்கமா போடுறதான் சிறிதளவு கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரு அதுல வந்து சோயா சாஸ் ஊத்திக்குணு எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா நீங்க சோயா சாஸ்சு சிறிதளவு ஊத்திட்டு ஆமா ஊத்திட்டு வேணுங்ற அளவு க்கு மிள கார மிளகாத்தூள் உப்பு இந்த சிச் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அது இருந்துதுனா கூட போட்டு நல்லா திக்கா பெசஞ்சி வச்சுடுங்க வச்சுட்டு சின்ன சின்னதுதா நா என்ன பண்ணுவேன்னா கத்தியால அந்த சிக்கன வந்துட்டு கீறி கீறி விட்டு அதுக்குள்ளயு
ம்
மசாலா போற மாரி ஸ்டஃப் பண்ணிருவ அது ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அத வந்து ப்ரிட்ஜில தா வைக்கணு அப்பதா வந்துட்டு நம்ம சிக்ஸ்டிஃபை போடு போது அந்த சிக்கனு வீணா போகாம இருக்கு அது வந் து ஒரு மாதிரி அப்டின்னா திரஞ்சு போகாது அது மேல உள்ள மசாலா இருக்குல்ல அது நீங்க பிரிட்ஜ்ல ஒரு பன்னெண்டு மண் நேரோ வக்கீங்கன்னா அது அப் அப்டியே அதுல ஒறஞ்சிடு நீங்க போகு போது அது பிச்சுக்கிட்டு வராது
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
கூலிங்கல வச்சிட்டு நைட்டு எடுத்து அத வந்துட்டு ஷாலோ பளைன்னு சொல்லுவாங்கல்ல லை ட்டா எண்ணெய ஊத்தி ஊத்தி அந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு நம்ம அப்பளோ பொறிக்கிற கரண்டி இருக்குல்ல வீட்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு கம்பி கட்டி இருக்குல்ல அந்த கரண்டியதா நா யூஸ் பண்ணுவ ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன எடுத்து வச்சுட்டு அந்த சிக்கன் ஆற்னொன்ன அந்த அப்பளோ பொறிக்கிற கரண்டி இருக்குல்ல அதுல இந்த சிக் சிக்கன வச்சுட்டு அடுப்ப ஆன் பண்ணி சிம்ல வச்சு ச்சிட்டு நேரடியா அந்த கரண்டி அதுல நம்ம புடிச்சிட்டு நம்ம நீட்னோனா அந்த நெருப்புல அது எரியு
ஓ சரிங்க தோழி
அப்டியே நம்ம அனுச்சிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு மனம் வந்து ஒரு கடையில தந்தூரி போட்டோம்னா எப் படி வருமோ அந்த அளவுக்கு மனம் வீடே மணக்க ஆரம்பிச்சிடு அது நல்ல சுவையா இருக்கு ஆ நீங்க ஒரு தடவ முயற்சி பண்ணுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு
இல்ல நீங்க சொல்லற போதே சாப்பின்னு போல தோணுது நா கண்டிப்பா பண்ணி பாக்குற தோழி இந்த மேரில்லா பண்ணா ஏ பையனு க்கு பிடிக்கு தோழி
ஏனா நா கடையில வாங்கு போது தந்திரி வந்துட்டு ஒரு ஹாப் தந்தூரி எறநூத்தி இருவது ரூபா சொன்னாங்க அதுக்கப்றோ தா சரி இல்ல அது குடுத்து நமக்கு பத்தவு மாட்டது நம்ம அது வீட்லே முயற்சியே பண்ணணு ஆமா அதெல்லா பண்ண அதே மாதிரி இப்பெல்லா வந்துட்டு நா மயோனஸ் கூட வீட்லயே நா ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டே
ஆமா தோழி மயோனஸ் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு தான தோழி சொல்றாங்க அதனால வீட்ல பண்ண ஆரமே ஆ
கடையில வாங்கக் கூடாதுன்னு சொல்றாங்கள்ள நெறைய கிருமிகள்லா இருக்கு ஆனா வந்துட்டு சிகரெட் கெட்டு போற பொருள்னு ஆனா வந்து நீங்க அந்த தந்தூரி சிக்குனு சிக்ஸ்டீ ஃபைவ் இதெல்லா மயோனஸ் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் நமக்கு வேற இருக்குமானு சொல்லுங்க
அது கெடையாதுதா கண்டிப்பா இந்த தந்தூரி சிக்கனுக்குல்லா மயோனஸ் ஆ நல்லாவு இருக்கு வேற எதுவு நல்லா இருக்காது
ஆமா நீங்க என்னன்னா ஒரு ரொம்ப வேண்டா ஒரு ரெண்டு முட்டையை ஒடச் ட்டு ஒரு அதாவுது மிக்சி ஜார்ல வந்துட்டு வெள்ள இது இருக் குல்ல வெள்ள கருவ மட்டு ஊத்திக்கோங்க அதுல ஒரு மூணு பூண்டுபல் பிரிச் சி போட்டுக்கோங்க தோல் இல்லாம போட்டுட்டு அதுல நாலஞ்சு மிள கு போட்டுக்கோங்க அப்டி இல்லன்னா அது மிளகா போட்டோம்னா கூட அவ்ளோவா அறையாது மிளகு தூள் இருக்கும்ல அத போட்டுக்குலா வெறு மிளகு சீரகோ இல்லாம வெறு மிளகு தூள் அத மட்டு போட்டு நீங்க மிக் மிக்ஸில அடிச்சிங்கன்னா போது நல்ல ரொம்ப நேரம் நீங்க ரோல் பண்ணிட்டே இருக்கு போது அது திக்கு மயோனசா வந்துடுங்க உங்களுக்கு வேறு எதுவுமே போட வேண்டா ரா அவ்வுளோ தா ம்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நா பண்றே
பட்டுது இல்ல அந்த ரா பிளேவர் புடிக்காதுன்னா சிறிதளவு கொத்தமல்லி ஒரு ரெண்டு மூணு இலைகள் கிள்ளி போட்டீங்கன்னா அது கொஞ்ச கிரீனிஸா வந்துடு ஒரு சில எடத்துல போட்டிருப்பாங்கல்ல பச்ச கலந்த மாறி மாயோனசு அந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு அடிச்சுக்க வேண்டியது தா
முட்டையில வந்து நீங்க வெறு வெள்ளை கருவு மட்டு தா எடுத்துக்கணு ஆ
ஆமா மஞ்சள் கருவை எடுத்தோம்னா அது வந்துட்டு ரொம்ப ஒரு கவுச்சி ஸ்மல்ன்னு சொல்லு வாங்கல்ல அந்த மாதி ரி வர ஆரபிச்சுரு அதோட நிறமும் கெட்டு போயிடு நம்ளால அத சாப்பிட முடியாது வெள்ளி கரு மட்டு தா மிளகு ஒரு மூன்று மிளகு தூளு ஒரு மூன்று பூண்டு மூன்று னா முழு பூண்டு கிடையாது பல்லு இருக்கு மில்ல
ஆமா ஆமா
அதுக்கு தேவையான அளவு பூண்டு பல் போட்டு நீங்க அடிக்க வேண்டியது தா அது நம்ம அந்த நேரத்துக் கு மட்டு நம்ப பயன்படுத்திக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க அதை வைக்கூடாது அத மயோனாஸ்ச பிரிட்ஜ் எல்லா வச்சு சாப்பிட கூடாது
சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நா இது பண்ணி பாக்குறே
தக்காளிலலேசுமே வந்துட்டு நா எங்க வீட்டுல அடிக்கடி செஞ்சு அப்புடியே வச்சிருவோப்பா நீங்க செஞ்சு சாப்புடு பிரியாணின்னா தக்காளி லேசன்னு சொல்லு வாங்கல்ல
ஆமா ஆமா சல பிரியாணில வச்சு தருவாங்க
அது எங்க வீட்டோட ஃபேவரேட் அத எப்புடி பஞ்சாமிரத மாதிரி சாப்பிடு வாங்க நெறைய நீங்க செஞ்சிருக்கீங்களா
ஆ ஹா அத எல்லா செஞ்சது இல்ல தோழி பிரியாணி வச்சா ரைத்தா முட்டா ஆ சிக்கன் குருமா அந்த மாறி தோழி
இப்ப தக்காளி ரேசு ரொம்ப ஈஸி நா சிம்பிளா ஒரு நிமிஷத்துல சொல்ற பாருங்க தக்காளி வந்துட்டு ஒரு வென்நீர்ல போட்டு ஒரு நல்ல பழமா இருக்க தக்காளியா வென்நீர்ல வேக வச்சு கோங்க
ம்
அது வெந்ததுக்கு அப்புறே அடுப்ப ஆப் பண்ணிட்டு அந்த தக்காளியை வந்து உறிச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் உரியற மாறி உறியு
ஆமா ஆ
உறிச்சதுக்கு அப்புறே அந்த தக்காளிய ரொம்ப சூட இருக்கு கையால மசிக்க முடிஞ்சா மசிங்க இல்லன்னா அறிஞ்சிட்டு மிக்ஸியில போட்டு அடிச்சு ஒரு எடுத்துருங்க இந்த மிக்சி வந்து நம்ம காரம் சமைக்கிறே சட்னிலா அரச்சிருக்க மிக்சி ஒழுங்க அது காரே இரு க்குனா கையாலே அத ஆரணோனே கையாலே புல் பவுடரா பேஸ்டா பெசஞ்சு விட்டுடுங்க
ம் ம்
அதுக் அப்புறே அந்த பெசஞ்சு இருக்கிங்களா எந்த பாத்திரத்த பெசைறீங்களோ அதே பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு அந்த தக் காளில இப்ப சரிக்கு சமமா ஜீனி போட்டு கொதிக்க விட வேண்டியது தா ரொம்ப திக் ஆமா அந்த கையால மசிச்சு ஜூஸா எடுத்து வச்சிருப்போம்ல அதுல ஜீனி போட்டு கொதிக்க விடணு ஒரு வந்து டா ஒரு ரொம்ப கம்மியான அளவு ஒரு இருபத்தஞ்சு எம் எல் அந்த மாதிரி தண்ணி ஊத்துனா போது ஏன்னா ஏற்கனவே பழுத்த தக்காளிங்கிறதுனால அதுவே ஜூஸா இருக்கு இருபத்தி அஞ்சு எம் எல் தா தண்ணி ஊத் துனம்னா அந்த ஜீனியு கரைஞ்சு வந்துடு அது நல்ல கொதிச்சு வந்தோனா அதுல ஏலக்காய் பவுடரு
ம்
இல்ல ஏலக்காய் நறுக்கி போடுங்க பேரிச்சம்பழம் இருந்ததுன்னா பேரிச்சம்பழத்த உரிச்சு சின்ன சின்ன பீஸா வெட்டிட்டு போடணு விதை இல்லாம போட்டுட்டு இறக்குனோன நெய் ஊத்துங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு ஒரு வாரம் ஆனாலு வீணா போகாது
ஓ சேரிங்க சேரிங்க தோழி சேரிங்க தோழி கண்டிப்பா பண்ணி பாக்குற தோழி இந்த தந்தூரி தா மெயினா பண்ணன்னு தோழி
ம் நன்றிங்க
நன்றி தோழி